ஹலோ
ம் ம் ஹலோ கேக்குதா
கேக்குதுங்க
உம் சொல்லுங்க என்னத்த பத்தி பேசலா
நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு புடிச்ச தலைப்பு சொல்லுங்க
நீங்க வேற கால் பண்ணிருக்கீங்க நீங்க தலைப்பு சொல்லுங்க
டிஸ்கோ மாறிதா என்னா சொல்றது உறவ பத்தி பேசுவோ
உறவு
உறவுகள் இந்த ரீசன்ட் டேஸ்ல ரீசன்ட் டேஸ்ல யார் ரொம்ப மிஸ் பண்றீங்க
ரீசன்ட் டேஸ்ல நா யார ரொம்ப மிஸ் பண்றேன்னு கேட்டா என்ன சொல்றது யாரையுமே மிஸ் பண்ணல
நா ரீசன்டேஸ்ல ஒருத்தங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்க அவுங்க வந்து பாத்தீன்னா மீன்ஸ் அவங்க அவெலியபுலா தா இருக்காங்க அ அவங்க அவைலபிளா இருக்கபோ நா அவைலபுளா இருக்க முடியமாட்டிங்குது மீன்ஸ் ரொம்ப அதிகமா வேல செய்யறாங்க நீங்க மிதா பையன் வேல செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்காங்க அ அவங்க ரொம்ப கஷ்டப்பர்ராங்களா அது ரொம்ப ஃபீலா இருக்கு
ஓய் அப்ப நீங்க போய் ஹேல்ப் பண்ண வேண்டியது தானா
நா ஹெல்ப் பண்ண ரெடியாதாங்க இருக்கே அவங்க ஒத்துக்கனுமே
அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கறாங்களா அது என்னமோ ஒரு அப்டி வறாக ரொம்ப உறவுகள்லயே ரொம்ப சிறந்த உறவுனா அம்மா அம்மா புள்ளங்கறத உறவு தாங்க சிறந்த உறவு அத தாண்டி எந்த உறவு சிறந்த உறவு கெடையாதுங்க என்னு சொல்லு என்ன என்ன ஒருத்த மட்டுகுன்னு இல்ல யார கேட்டாலு அத்தா சொல்லுவாங்க அம்மா பிள்ளங்க உறவு தா உள்ளதுலயே ரொம்ப சிறந்த உறவு
ஆமா தோழி தப்புன்னா சொல்றீங்க அதுக்கு விட இது இன்னொன்னு வந்து இன்னொன்னு இருக்கு அது கும்பகோணம்ல்ல இருக்கு நம்பளோட எப்டி சொல்லனும் நமக்கு எல்லா மாவு ஒருத்தங்க இருகாங்க அவங்க அவுங்க தா நமக்கு எல்லா வாழ்க்கையோட எல்லாமே அவங்கதா அப்டிங்கிற மாறி ஒருத்தங்க இருப்பாங்க நம்ளுக்கு யாரு அந்த ஒருத்தங்க எல்லா விஷ்யத்தியு சேர் பண்ண முடியாது எல்லாமே இது பண்ண முடியு ஓணம் எல்லா போ சொல்றேல்லங்க
அது நட்பு ரீதியா இருக்குங்க
நட்பு கெடையாதுங்க என்னங்க ஃப்ரண்ட்டு கிட்ட போயி என்னங்க நீங்க சொல்லு சொல்லிட்டு வரத்தாங்க
இல்ல நா என் ஃப்ரெண்ட்ட நா எல்லாமே சொல்லுவங்க என்னோட குளோஸ் ஃப்ரெண்ட்டன்னு வச்சு உங்கள அவகிட்ட நா எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கமுடியுமோ அந்தளவுக்கு ஓப்பன் இப்ப எதாவ்து எ பாடில எதாவ்து இஷ்யூஸ்னா கூட நா ஓப்பனா அவகிட்ட எல்லாமே சொல்ல முடியு ஆனா யாருகிட்டயு போய் எனக் இந்த இஷு இருக்
ஓ நீங்க போய்ட்டு நீங்க போய்ட்டிய அப்புறோ உங் ஃப்ரெண்டுகிட்டதா ஓப்பனா சொல்லி ஷேர் பண்ணுவீங்க
ஏங்க நா இப்ப சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்ப எனக்கு எதாவ்து ஒரு இதுனாலு அந்த விஷியத்த ஓப்பனா அவகிட் ட சொல்ல முடியு ஆனா நா யாருகிட்டயு ஓப்பனா எல்லா விஷயத்தயு ஓப்பனா பண்ண முடியாதுலாங்க
நா என்ன சொன்றனா அது அது அது ஒரு ஃப்ரெண்டு மீன்ஸ் நா ஃப்ரெண்டுக்கு மேல சொல்ட்ருக்கே ஏனா எனக்கு வந்து எனக்கு ஓப்பனா சொல்றேங்க நா லவ் பண்ற பொண்ணுதா எனக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸுன்னு நா சொல்லுவே எனக் வந்து எல்லாமே அவங்கதா எ பேமிலி எ ஃப்ரண்ட்ஸு என்னோட க்லோசுல இருக்கவங்க எல்லாருகிட்டியு சேர் பண்ணாத விஷியோ அவள்ட்ட ஷேர் பண்ணுவ அவ அவகிட்ட கேட்காமா நா எந்த முடிவுமே எடுக்க மீன்ஸ் ரீசன்டேஸ்லா நா எல்லாமே அவகிட்ட கேட்டுதா இது பண்ணிகிட்ருக்கே சின்ன சின்ன விஷயு இப்டி பண்லான்ட்ருக்கப்பா இது என்ன சொல்லலா இது உனக்கு இது ஓகேவா தோனுதா இது இது எப்டி உனக்கிது இது ஒனக்கு இது பாசிபிளா இருக்கா நா சொல்றத பாசிபளாகு மா ஆகாதா வந்து தப்பா தோனுதா கர்ட்டா தோன்தா எல்லாமே சின்ன சின்ன விஷியங்களு அவுங்கட்ட கேட்டுதாங்க நா பண்றே அது ஏ அதுக்கப்றோ அப்டின்னா அவ அவுங்கிட்ட கேட்டு போனா என்ன சொல்வாங்க நீங்க எல்லாருமே என்ன சொல்வாங்கனா ஆ சும்மா நீ எல்லாத்துக்கு எல்லா விஷ்யத்யு அவங்கள கேக்குற சும்மா எல்லாமே கேட்டு கேட்டு பண்ற இது வந்து கடசில தப்பா போயிடு தப்பா போயிருன்னுட் இல்லைங்க சின்ன சின்ன விஷயங்களா அவுங்ளுக் தெரியனு நெனைக்கிறே நானு ஆ மாத்ர வாங்க போனா மாத்ர வாங்க போற்துனு சொல்ட்டு போனுமா
ஃபுல்லா அதே பண்ணிட்ருக்கனால எல்லாரு சொல்றாங்க அப்டின்னா அது ஒரு மேப்பான விஷயமா இருக்கலால நீங்க மொதல்லே இந்த மாரி எடோக் குடுத்து கடசில இந்த மாரி பண்ண முடிலனா அது அவங்களுக்கான ஒரு ஏமாற்றத்த தான குடுக்கு
அதுதா இதுதா சொல்றே நா ஏ நா ஆக்சுவலா வந்து எதுக்குங்க அவள்ட்ட மறைக்கனு ஒரு விஷயத்த இப்ப எனக்குள்ள எனக்கானவ அவதானு நா முடிவு பண்ட்டே அப்பறோ எதுக்கு நா அவ்ளோ அவ்ளுக் நா உண்மையா இருந்துட்டு போலால எதுக்குங்க மறைக்கினு
மறைக்கிறத பத்தி இங்க யாரு பேசலங்க
வெளிய போயிட் வரேன் சொன்னா பத்தாதா அதுக் கடைக்கு போற என்ன வாங்க போற மொத்தக் கொண்டு சொல்லுமான் கேக்குறாங்க ஏ நா இப்ப வெளிய போறேங்கறத சொல்றதுக்கு இது போறப்ப இது வாங்க போறப்பான் சொல்றதுக்கு ரெண்டு ஒன்னு தான
நீங்க அவங்ககிட்டயையு இத எதிர்பாத்தா அவங்க அத குடுக்கலனா உங்களுக்கு ஏமாத்தோ இருக்குமா இல்லையா
சார் நா எதுக்குங்க அவ்ங்கிட்ட இத எதிர்பாப்ப அதலா நா அவ்ங் கிட்ட எதிர்பாக்க மாட்டே ஏங்க எதிர்பாத்து ஒரு விஷியமே நா செய்ற்னா எதுக் பண்ற இது நீங்க பண்ணீங்கன் சொல்லி இது ந பண் டேம்ஸ் அண் கண்டிஷனோடயாங்க லவ் பண்ண முடியு சொல்லுங்க
இருக்காதுங்க இப்ப நா மட்டு இவ்ளவு மெனக்கடுறேன்ல்ல நா இப்ப நீ ஒண்ணுமே இல்லங்க ஒரு சா தார்ண ஒரு விஷியு உறவ்கல்ல இப்ப நீங்க தெனமு அவ்ங்களுக்கு ஒரு ஒரு காலையில ஒரு மெசேஜ் போட்றீங்க ஈவினிங் ஒரு மெசேஜ் போட்றீங்க நைட் ஒரு மெசேஜ் போட்றீங்க அவ்ங் பாத்துட்டு மட்டுமே இருக்காங்க அது ஒ ரு வாரமா உங்களுக்கு ஓகே அடுத்த பத்து நாள் பத்து நாள் அத த பொறுத்திக்குறீங்க அதுக்கு அடுத்த நாள்லந்து அத உங்களால பொருத்துக்க முடியுமாங்க சொல்லுங்க
ம் அவுங்க ஏ அந்த என்ன சொல்ல நா சொல்றது உங்களுக்கு புரியுதா ஏன் அந்த மெசேஜ் பண்ணாம உட்டாங்கன் இவ சொன்னா நா வந்து கேப்ப அவங்ககிட்ட ஆ ஒரு நாள் எதுக்குங்க வெயிட் பண்ணணு ஃபர்ஸ்ட் நாலே நா கால கால எக்ஸாம் கால்ல குட் மார்னிங் எஸ்சே அமுக்குற கால்ல எந்ச்சோனே குட் மார்னிங் எஸ் அனுப்புனா அனுப்புவ அப்டியு அவ அனுப்பலினா அப்பவே அவகிட்ட கேப்ப
ஆ இப்ப அவங்க சொல்றாங்க ஒங்களுக்கு இல்ல என்னால அனுப்ப முடியாது செரி நா பாக்கறே அவ்ளோதா என்னால அனுப்ப முடியாதுன் சொல்லிட்டாங்கனா என்ன பண்ணுவீங்க
சொல்றே கன்வின்ஸ் பண்ணுவாங்க நானு கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஏ ரீசன் என்ன கன்வின்ஸ் பண்ணுவ
ஏங்க அத இத நீங்க எதிர்பாக்கறதுதான அர்த்தோ தானே நீங்க எதிர்பாக்க மாட்டேன் இப்பதா சொன்னீங்க இது எதிர்பாக்கறதுக்கான ஒரு அர்த்ததானே
ஏங்க அது என் உரிமைங்க எதிர்பார்த்து யுனிசாவே நா கேள்வி கேக்கலியே
சரி நா என்னா சொன்னீங்க நா எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கு றதுதா உண்மையான இதுன் சொன்னீங்க
ஆமாங்க நான் என்ன உரிமையா அதுக்கு என் உரிமைய விட்டு குடுக்க முடியாதுல
காலை வணக்கத்தையு இரவு வணக்கத்தைையு மட்டு ஏன் எதிர்பாக்குறீங்க
என் என்னோட லாங் டிஸ்டன்ஸ் லவ்ங்க என்னோடது ஓகேவா அவ எதோ ஒரு மூலைல இருக்கா பக்கத்துல நினைச்சா கூட பாக்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த குட் மார்னிங் இது வந்து காலைல நீ எழுப்பிஉர்றதுக்கான இதே அந்த குட் மார்னிங் தா ஆ காலைல எந்திரிச்ச உடனே ஃபோனுக்குள்ள போயி அவ வாடஸ்அப்ல போயி அனுப்புனாளா இல்லயான் பாத்து நாம குட் மார்னிங் அனுப்புறமா நம்மள்க்கான ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குட் மார்னிங்ல தெரியுங்க என்னதா இருந்துச்சு அந்த குட் மார்னிங் மெசேஜ் இருக்குல்ல யார் ஃபர்ஸ்ட் அ மோஸ்ட் ஆஃப் இது அதுவே ஒரு அதுவே தெரியுங்க நம்மளுக்கான ஒருத்தங்க இருக்காங்க என்ன பண்ணா நம்மளுக் ஒருத்தங்க இருக்காங்க ஒரு நாலு நாளைக்கு குட் மார்னிங் மெசே அனுப்பாம இருந்தா அவங்க சும்மா இருப்பாங்களா
இது சும்மா இருப்பாங்களான் கேட்டா என்னால நீங்க நீ நீங்க என்ன சொல்ற நீங்கனா நா நா என்ன கேக்குறேனா நீங்க மட் மட்டுமே முக்கியத்துவத்தை கு டுத்துட்டு இருந்துட்டு அவங்க குடுக்கலனா உங்களுக்கு வருத்தமா இருக்கும்லனு நா கேட்ட ஏன்னு சொன்னீங்க இல்ல நா அ எதிர்பாக்க மாட்டேன்னு சொல்றீங்க
ங்க பாருங்க அவங்க எனக்கு என்ன முக்கியத்துவம் எவ்வளவு குடுக்குறாங்கன் உங்களுக்கு தெரியுங்ளா
ஏன் எனக்கு தெரியாதுங்க நீங்க சொல்றத வச்சுதா நா கேக்குற அவங்க குடு க்கலனா உங்களுக்கு வருத்தம் வருந்தான ஆன நீங்க வராதுன் சொல்றீங்க அது பொய்யின் நா சொல்ற
இல்ல வருத்த வராதுன்னா பேசின எனக்கு வருத்த ஒரு மெசேஜ் பண்ணலனா கேப்ப ஆ அப்பற அவங்கிட்ட நா வந்து ரெகுலரா விஷய பெர்ஸ்னலா எனக்கு அவளுக்குள்ள பெர்ஸ்னலா விஷய ஒன்னு இருக்கு அதயு நா கேப்ப சண்டை போட்டா உரிமையா சண்ட போடுவ ஏன்னா கோவ வந்ச்சுனா கம்பல்லா கோவம் வந்ச்சுனா ஒன்ட்ட ஆ பவ் கோ வந்து கோவந்து கோவந்து கோவந்து இருப்ப எனக்கு சரியா அப்ப வந்து சொன்ன கோவம் வந்தா பேசு சொல்லுவ ஓகேடா கோ வந்து அவள ஹேண்டல் பண்றதா இப்ப அவள் கோபட்டா நா வந்து செரிமா விடுமா விடுமா சாரி மா அப்டி கேக்குறேனா நா ஒன்னும் குறஞ்சு போ போறது இல்ல அவ அந்த இடத்துல அவ ரிலாக்ஸ் ஆகணு எனக்கு அது ஒன்னுதா பெரிய இதே அவர டென்ஷனாவே உக்காந்துருப்பா டென்ஷன்ல இருந்து வெளியே வந்தா போது எனக்கு திட்டுனா கூட எனக்கு பிரச்சன கெடையாது அவன் என்ன திட்டனாலு எனக்கு பிரச்சனையே கெடையாது எனக்கு அவ்ளோ தா அவ ரிலாக்ஸா இருக்கணு அது ஒன்னுதா எனக்கு வேணு
சோ நீங்க இந்த உறவு தா உங்களுக்கான ஒரு இந்த உறவு உறவு தா சிறந்ததுன் சொல்றீங்க
ஆமாங்க எனக்கு சிறந்தது என் உறவு தாங்க கடைசி வரைக்கு எங்க அம்மா எனக்கு புடிக்கு புடிக்காதுன் சொல்லல எங்க அக்காவ எனக்கு புடிக்கு அம்மா புடிக்கு எல்லாத்தையு புடிக்காமலா இல்ல எனக்கு ஆனா கடைசி வரிக்கு எனக்காக யார் இருப்பா எனக்காக
என்ன கேட்டா நா வந்துட்டு தாயு புள்ளையுங்கற எல்லாமே சிறந்த வர்ரோ மெய்னா அவுங்கதா கடைசி வரிக்கு இருப்பாங்க என்ன சொல்றது இப்ப நம்ம வந்துட்டு ஒடம்பு செரியில்லாம இருக்கோ அப்டின்னாலு ஒரு பிள்ள ஒரு பொம்பள பிள்ள இருது பைய செலவு பண்ணி பாப்பா ஆனா பொம்பள பிள்ள இருந்தா நம்ம கூடவே இருந்து பாக்கு நமக்கு எதாது முடியலனாலுமே எழுக முடியலனாலு செய்லா என்ன ஆச்சுமா அந்த அவுங்க கேக்குற ஒரு வார்த்தையா இருக்கட்டு நம்மளோட என்ன சொல்றது முழுமான ஆறுதலயு அவுங்களால அவுங்கள பாத்தே அந்த ஒரு சந்தோஷத்துலயே இருந்துருவோன் நா சொல்றே வாழ்க்கை துணை எல்லா அப்டி எல்லா கூட வரோன் எனக்கு தெரியாதாங்க
நீ சொல்றீங்க ஆனா அதே வந்து எதே வந்து என்னோட நா க்ளீன்பண்றதுக்குள்ள உண்மயா எனக் ஒடம்பு செரில்ல நா படுத்துட்ருக்கே அப்பா எனக்கு மாத்தர வேணா எது வேணா ஆ அப்ப எப்டி செரியாவு திட்டுவா அவ மாத்த நா மாத்தர போட்ற சொன்னா திட்டுவா ஆனா நா சொல்றது வந்து அவ்ளோலா கஸ் பரீத்தோட இது வந்து என்னைய வந்து ரெடியாக்குங்க அந்த சுலாந்தய் காச்சல் பத்தவுங் பக்கத்துல படுத்தா அவுங் காச்சல் வராதா ஆனா அதையு தாண்டி நம்ளுக்கான ஒரு ஹோப் இருக்கு நம்மளுக்கான ஒரு சிரிப்பா எல்லாமே நமளைய பாத்துப்பா பத்தாரம கேரிங் பண்ணிப்பா அப்டி அவங்களுக்கு ஒடம்பு செரியாம போனா நாம நாம எல்லாமே பண்ணி கால் பண் சொல்ட்டா இருக்றே தண்ணி வெச்சு தொடச்சுற்றது எல்லாமே நின்னு பாக்கும்போது அவ அவளுக்கான ஹோப்ல நம்ம குடுக்கறோல
எல்லாருமே அந்த மாரி ஏங்க எல்லா உறவுகளும் அந்த மாரி இருக்கறதில்லைலங்க நீங்க சொல்ற மாதிரியே எல்லா உறவுங்கள்லயு அவ்வளோக்கு அனுசரணையு கரிசனமு இருக்கறதுதில்லல்ல
இருந்திருப்பாங்க சொல்ல நா இருப்ப அவளுக்காக அவளுக்காக என்னொட உயிரே
நீங்க சொல்ற அளவுக்கு அவுங்களு குடுப்பாங்கன் நெனைக்கிறீங்ளா உங்குளுக்கு அதே முக்கிய சக் தியு அதேது கரிச
ஆமாங்க அவ குடுப்பாங்க பாங்க எனக்கு அவ பெஸ்ட் டா பண்ணுவாங்க எல்லாமே பெஸ்டா பண்ணுவாங்க ஏங்க பண்ண மாட்டான் நீங்க நெனைக்கிறீங்க எனக்கு தெரிலைங்க
நா நெனைக்கலங்க நா உங்ககிட்ட கொஸ்டினாதா கேக்குறே இத இது நீங்க சொல்றீங்க இவ்வளவு அடிச்சு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பதிவு பண்றீங்க இந்த தலத்துல அதே விஷயோ உண்மையா இருக்குமா
ஆமாங்க நா உண்மையா இருக்குங்க நாதா சொல்றன்ல என்ஸ்
இப்ப இருக்க காலகட்டத்துல என்னங்க உண்ம இருக் செரி சொல்லுங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸோ இப்ப இருக்க எ ஜென்ரேஷன்ஸ் பாத்தீங்களா
இப்ப ஜென்ரேஷன் வர்லீங்க உண்மையா நம்மத்தவ்ங்களுக்கு உண்மையான அன்பு காதல் குடுத்தோனா நமக்கு உண்மையான அன்பு காதல் குடுப்பாங்க
ஏங்க அவுங்க உங்குளுக்கு உண்மையான அன்பு காதல்தா குடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எப்டிங்க தெரியு அத நீங்க எப்டிங்க முடியுவு பண்றீங்க தொலைதூர காதல்ல எப்டிங்க நீங்க அத உண்ம அப்டிங்கறீங்க பதிவு பண்றீங்க
விஷயோ இருக்கு ஓகேவா அதுகு நீங்க என்ன சொன்னாலு செரி ஆ உ யார ஒருத்தர வந்து பேஸ் பண்ண முடியாம பாத்தவுனே கண்ணீர் அ ஒருத்தங்க லவ் பண்றங்ளா பாத் வந்து இதுவும் உண்மைய லவ் பண்ணவங்களுக்கு வந்து அந்த அந்த மீன்ஸ் அந்த அந்த ஒரு செக்கண்ட்ல அந்த கண்ணுல பேசுரது அந்த கையில கை புடிக்கிறதுதாங்க பெரிய விஷியமே அந்த கனைக்ட் நடக்குங்க அப்பதாங்க தெரியு
ஓ அப்ப அப்ப நீங்க மேல நீங்க மேல ஃபீல் பண்ணு போது அந்த மாரி ஒரு சுத்த ஃபீல் இப்ப நீங்க அது வரைக்கு உங்களுக்கு நம்பிக்க இல்லாம தான இருக்கு
அப்புள்ள இல்ல எனக்கு எல்லா இப்ப நம்பிக்கியாதா இருக்கு அந்த கண்லா பாக் வேனா நா இன்னைக்கு அவள நேர்ல பாத்தா அவ கண்ண பாத்து சத்தியமா நா ஃபீல் நா அவ கண்ண பாத்து அந்த கண்ல வந்து அந்த கண்ணே எ லவ்வு அவளோட கைய நா கம்பல்சரி புடிப்பே எந்த எடமா இருந்தா செரி அவளுக்கு நா வாக்கே குடுத்துருகேங்க எனக்கு சொல்ரதுக்கு என்னங்க இருக்கு எந்த எடத்துல பாத்தா டப்புனு கால்ல வுலுவேன் சொல்லி இப்ப வரைக்கு ஞாபக இருக்கு அந்த வார்த்த நா தா அவளுக்கு நா பு நா அவளுக்கு நா பண்ணுவே ஏனா எனக்கு எனக்கு அவ ராணிதா எனக்கு அவ ராணி ராணி பாத்தா கால் உலுவாங்க நா எ எ எ ஆள பாத்தா கால வுலுவே அவ எனக்கு ராணிதா எனக்கு யாரு இருக்காங்க இல்ல முக்கிய இல்ல எனக்கு செரிங்ளா
நா ஒரு பொது எடங்கள்ல நீங்க அந்த மாரி பண்றது அவங்களுக்கு சங்கோஜமா இருக்குமா இல்லையா
அதுக்காக என்ன தனியாங்க போய் இது பண்ணுவ நா அவ எங்க பாக்கறனோ அன்னைக்கு நா பண்றன் சொல்லி சொல்லிருக்க அவங்க கிட்ட அதனா பண்ணமா எப்டி இருக்க முடியு சொல்லுங்க நீங்க
அது அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷியோ அது உங்களோட பர்சனல் லைஃப்ல உள்ள ஒரு விஷ்யோ ஆனா நம்ம இப்ப உறவுகள பத்தி பேசிட்ருக்கோ உறவுகள்ல நீங்க அந்த உறவு தா சிறந்ததுங்கிறங்க நா அந்த உறவு சிறந்ததெல்லா கெடையாது அத விட ஸ்ரந்த உறவு தாய் தா அப்டிங்கறது மாரி நா சொல்ற எனக்கு தெரிஞ்ச மட் து நா அதுதாங்க உண்ம
உனக் இருக்லே ரொம்ப சிறந்த உறவு அவுங்கதாங்க அவுங்கள தவர வேற யாருமே எனக் இல்லீங்க லைஃப்ல வந்து எனக் ரொம்போ ரொம்போ வந்து எப்டி சொல்றதுனா எ லைஃப்ப வந்து மாத்னது தந்தது எல்லாமே அவ ஒருத்தி தா டின்ட்டு இன்னைக்கு செகேண்டு வரிக்கு எ கூட இருக்குரது அவ ஒருத்தி மட்டு தா நா தப்வே பண்ணாலு கூப்பன் ஆகாது இவ என்ன பண்ணாலுமே எ கூட இருக்க நா மட்டு அவ மட்டுதா நா தப்பு பண்ணா தப்பு பன்ற நீ வீட்லே இருக்க தப்பு பண்ற என்ன பன்னாலு ஒ நல்லது பண்ணா மூஞ்சிக்கு நேரா சொல்லுவப்பா சொல்லுவா பாராட்ட மாட்டா தப்பு பன்னா ஒடனே மூஞ்சிக்கு நேரா சொல்னு அப்டி இருக்கவங்க தாங்க லைஃப்ல நம்ம நம்மள நல்லா பாத்துப்பாங்க
ஏங்க நா ஒரு ஒருத்தங்க தப்பே